ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஆ கேக்குதுமா உங்களுக் கேக்குதா ஆ கேக்குது கேக்குது என்னா பண்றீங்க
சும்மாதா ஃப்ரெண்டோட
ஹலோ
ஹலோ கேக்குதா ஆ ஆ சாப்ட்டீங்ளா ஆ
நானு இன்னு சாப்புலமா சாப்பட்ணு நீங்க சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க ஆ ஆ என்ன சாப்ட்டீங்க
இல்ல இன்னு சாப்புல்ல பிருஞ்சு செஞ்சாங்க அம்மா
ஆ
எ ஃப்ரெண்டு வீட்டுக் வந்தாலா அவ சாப்புல்ல நானு இன்னு
அப்டிங்களா ஃப்ரெண்டுக்கு சாப்ட குடுக்க வேண்டியதானங்க
அவ வந்து வெளிய போறாளா அவுங்க வீட்ல இன்னிக் வந்து யாரு இல்லயா
ஆ
அனலா உ அம்மா தஷ்னி வீட்ல போயிட்டு இரு சொல்ட்டு அன்ச்சுட்டுகறாங்க சரி வந்தா எங்க வீட்ல சாப்ட திடீன் அவ ஷை பட்றா ஏனே தெர்ல
ஆ இப்ப எங்க போறா சாப்ட்றதுக்கா போறா
ஆ எதோ அவ ஃபோன் வாங்குச்சா அது ஃபோனுக் வாங்கிட்டு பிருஞ்சு வாய்ன்ட்டு வாதாடி கேட்ட பர்கர் வாய்ன்ட்டு வாட்டாடி அம்மாக்கு ஒனக்கு கேட்டா
மா பிரிஞ்சு இருக்குமா வீட்ல அதயே சாப்ட சொல்லுங்க
சொன்னே வேணான்டி பத்தாது
நறைய இருக்குதுமா நறைய செஞ்சு வெச்சிருக்கே என்கிட்ட முன்னாடி ஃபார்ம் பண்ணகூடாதுங்ளா
போய்க்றா செரி ஓகே நா எது சொ
ஒரு மணி ஆகலையேன் சொல்லிட்டு நானிருந்தே
ம்
நான் இன்னைக்கு சும்மா தக்காளி சாதம் மாரிதாந் தாளிச்சே ஆ
அதா அவுங்கம்மா சொன்னாங்கலாக்கு தஷ் னி வீட்டுக்கு போ சாப்பாடு அவுங்க தந்தாங்கன்னா சாப்டு இல்லனா நா காஸ் தரே இல்லமா அ அதா ஆன்ட்டி சொன்னாங்களா அவுங்க அம்மா அவுங்க எப்பவுமே உண்னயதா சாப்ட கூப்டுவாங்க இன்னு எத்தன் நாள் அவுங்க வீட்லியே போய்ட்டு சாப்ட முடியு வேணா வேணா நீ காசு தா தனியாவே வாங் சாப்டுக்குறே
ஆ
செரி சொல்ட்டு உட்ட நானு
ஆ
ம்
நானு எக்ஸ்ட்ராவேதா சாப்பாடு செஞ்சு வெச்சிருக்கறே இன்னைக்கு நானு எதுவும் பண்ணல செரி வெறுந் தக்காளி சாதம் மாரி சேஞ்சல்லா குக்கர்லன் சொல்லிட்டு கொழம்பலா வெச் ச்சா வேஸ்ட் ஆகுது அதனால வெறு தக்காளி சாதம் மாரி குக்கர்ல தாள்ச்சிலா சொல்ட்டு ஆ வெங்காயோ எதுமே போடல ஒரே ஒரு ப சோம்பு கொஞ்சோ தாள்ச்சே வெங்காயம் தக்காளி ப பட்சமொளகவ போட்டே தயிர் கொஞ்ச ஊத்தினே நல்லா அத கிரேவியா ஆக்கிட்டு அரிசி எடுத்து போட்டு ரெண்டு விசில் வச்சே கொஞ்சம் கொத்தமல்லி நெய்ய எல்லாம் தூவி இறக்கிட்டு நான் அப்படியே லஞ்ச விட்டுட்டே அவ்வளவுதா இன்னு தயிர் கூட பால் ஊத்தி பொற வச்சே ஆனா இன்னு தயிர் தோயல தோயதுனால அது அப்படியே இருக்குது சரி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கறேன் சரி சாப்பற நேரத்துக்கு தயிர் தோஞ்சுதுன்னா அதை எடுத்து ஊத்திக்கலா சரிய எக்ஸ்ட்ராாவே இருக்கு சாப்பாடு ஒரு மூணு பேரு கிட்ட சாப்பிடலா ஏன்னா பெரிய பொண்ணு அவளுக்கு கட்டி கொடுக் தாச்சு நாங்க ரெண்டே பேர் தானே சரி இருக்குது சாப்பாடு ஷேர்ப் பண்ணி சாப்பிட்டுக்கலா நிறையவே இருக்குது ஆ நீட்டு எப்பவுமே சாப்பாடு விஷயத்த த்துல யாருக்குமே வந்து நான் இல்லன்னே சொல்ல மாட்டே இருந்தா இல்லைன்னா கூட எனக்கு இருக்கிற சாப்பாட்டை எடுத்து குடுத்துட்டு கூட
அப்படி சொல்ல மாட்டாங்க நீ சாப்பிடுன எத்த நாள் உங்க வீட்லயே சாப்பிட முடியு இப்ப நா கஷ்டத்துல இருந்தப்பதா உங்க வீட்டுக்கு வந்தே சாப்டேண்டி இப்போ ஒரு அளவுக்கு ஓகேடி நான் போயிட்டு பர்கர் வாங்கிட்டு வரன் உனக்கு அம்மாக்கு சொன்னன்
லூசு மாதிரி இந்த மாதிரி வேலை எல்லா பண்ண கூடாது எப்பவுமே சரி செர் ஒரு என்ன பொறுத்த வரைக்கு சாப்பாடு விஷயத்துல யாருக்குமே இல்லன்றதே நா சொல்லவு மாட்டே எப்பவுமே திருப்பி அனுப்பக் கூடாது இருக்கிறத ஏதோ நம்மளால முடிஞ்சது இருக்கிறத ஷேர் சாப்பிட்டுக்கணு
ம்
சாப்பாடு எல்லாம் வந்துட்டு போட மாட்டே கொல்ல மாட்டே தண்ணி கொடுக்க மாட்டே அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது
அதுதா அதா
நான் வந்து இருந்தா எப்பவுமே குடுத்துருவே
அதுவும் இல்லாம அவங்க வீட்ல இப்பத் தான் ஒரு அந்த சொத்தை வித்து காசு வட்டுல ரொம்ப காசு செலவு பண்றே நானு சொல்றே செலவு பண்ணததின்னு இத்தனை நாள் கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்றாங்க பாக்க ஒரு பக்கம் பாவமா இருக்குது
எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த கம்மல் தொலைஞ்ச விஷயத்துலதான் எனக்கு கொஞ்ச எல்லாருமேலயு வருத்தமா இருக்கே தவிர மத்தபடி இல்ல ஏன்னா நான் நல்லா இருந்துட்டு என் கிட்ட இருந்து எடுத்திருந்தா எனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது நானே கஷ்டப்பட்டு குருவி செ க்கிற மாதிரி ஒன்னொன்னா கொஞ்ச கொஞ்சமான நானே சேர்த்து சேர்த்து வைச் செ வாங்கறேனா அத என்கிட்ட இருந்து யாருனா எடுத்தடும் போது எனக்கு அது ரொம்ப வலிக் க்குது என்னுடைய உழைப்ப நேரடியாவவும் திருடுறாங்க மறைமுகமாவவு திருடிடுறாங்களா அதது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏய் நா எ பெரிய பொண்ணுக்குன்டு வாங்கி வச்சது அந்த ஒரு கம்பல் தா அதுவும் இப்ப எங்கிட்ட இல்லன்னு போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அதிகம் பெருசு பண்ணி இல்ல சரி வராங்களா வரட்டும் சாப்பறாங்களா சா ட்டும் போகட்டோம்ட்டுதா நானு விட்டுட்டே நம் போனதயே நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்க கூடாது ஒரு பக்கம் வழி இருக்கதா செய்யுது அதுக்குன் நா எ மூஞ்ச காட்றது கொள்றத் இது அதெல்லா எதுமே பண்றதில்ல நா பாட்டுன்னு நா ஒக்கான்னு கெடக்குறே எ விதியே எனக்கு செரியில்லனிட்டு நானு இருக்குறே புரிய வைங்க கொஞ்சமாது சொல்லி புரிய வைங்க புரியுதா கொஞ்ச பெரிய பிள்ளையா ஆவுறீங்க கொஞ்ச நல்லா ஆக்டிவா இருங்க போல்டா இருங்க எந்நெந்த நேரத்துல என்ன விஷ்ய பேசணு யார்கிட்ட எப் எப்டி சொல்லணுன்றத புரிஞ்சு பேசுங்க பேசுங்க நல்லா பேச பேசதா நம்மளுடைய இதுவே மாறு நம்ம சுஸ் நம்மள சுத்தி இருக்க என்விரான்மென்ட்ல ஒரு நல்லவ்ங்களு ப்பாங்க ஒரு கெட்டவ்ங்களு இருப்பாங்க
ஆ
சொசைட்டில எல்லாருகிட்டயு நம்ம பழக்றோ பாத்தீங்ளா அதுவே நாளைக்கு நம்மள மாத்து நம்ம நல்லத மட்டு எடுத்துக்கணு கெட்டத எடுத்துக்க கூடாது
கரெக்ட்டு தா
ப்புடுங்க மணி ஆவுதுல்ல சாப்புடுங்க சாப்டுட் ட்டு அ ரெஸ்ட் எடுங்க ஈவ்னிங் வந்து கொஞ்ச ஒர்க்கெல்லா இருக்கு கொஞ்ச எனக்கு வந்து கொஞ்ச ஹெல்ப் பண்றீங்ளா
பண்றே பண்றே
என்னனா எனக்கு கொஞ்ச இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் அது இதெல்லா இருக்கு அதெல்லா வந்து கொஞ்ச ஹெல்ப் பண்ணீங்னா கொஞ்ச நல்லாருக்கு எனக்கு எனக்கே இ ஹெல்ப் பண்றதுல எ பெரிய பொண்ணுகிட்ட கேக்குறே அவ எதுவுமே பண்ண மாட்டேன்றா
நா பண்ணித்தரே பண்ணித்தரே நீங்க எங்கிட்ட கேட்டீங்னா நா பண்ணி தந்துருவேங்க எனக்கு அதெல்லா பண்ண ரொம்ப புடிக்கு ஹலோ கேக்
ஆ கேக்குது அதனால கொஞ்ச எனக்கு அந் அ ப்ராஜெக்ட்ல்லா கொஞ்ச நா எல்லாமே பண்ணி வச்சுட்டே அத வந்து கரெக்டா வந்து அந்த பாக்ஸ் உள்ள அழகா கலர் மட்டு டிப் பண்ணி எனக்கு நா கட் பண்ணி கூட வச்சுட்ட கலர் மட்டும் பண்ணி குடுத்துட்டா போது அத நா
நா இப்ப எங்க கீழ் வீட்டு ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வே நட்ஸு செஞ்சுக்கிறாங்ளா தொட்டுக்க பாத்துட்டா வாங்கிட்டு வந்ட்டு தொட்டுக்க சாப்புட்லா தொட்டுக்க சாப்புட்லால்ல
தயிரு வெச்சிருக்கே ஆனியன் இருக்குல்ல உங்க வீட்ல அத வெச்சு சாப்ட வேண்டியத்தா
ஆன்ட்டி மஷ்ரூம் மாரி செஞ்சுருப்பாங்க
ஆ மொதல்ல என்ன வீட்ல இருக்கோ அத சாப்ட பழகுங்க புரியிதா கடைல வாங்கறத்த அவாய்ட் பண்ணுங்க
ஆ
அத பண்ணிட்டு இருக்கிறத சாப்டுங்க சாப்ட்டு கூட இருங்க
ம்
புரியுதா கொஞ்ச இன்னைக்கு சாட்டர்டேல அம்மாக் கொஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு அன்னைக்கு வந்துந்தே வெளில அந்த இதல்லா ருக்குது வேஸ்டெல்லா அந்த வேஸ்ட் எல்லா இப்ப கொஞ்சோ எடுத்துடு பெய் சாப்டுட்டு இந்த வேஸ்ட் எல்லா எடுத்துட்டு பெய் கடைல போடுங்க போட்டுட்டு கொஞ்சோ கிளீன் பண்ணுங்க துணிங்கல மடிச்சி வச்சிர்றீங்க
அது ஏங்க ஒரு கஷ்டமா இருகுதுங்க துணிய போட்றாங்க மறுபடியு நாந்தா எடுத்துட்டு வரே காய வக்கிறே நேத்துதா ஏ அக்கா காய வச்சா எடுத்துட்டு வந்தா ஆனா மத்ததல்ல இப்ப மடிக்கணு எல்லாமே ஒரு மாரி சளிச்சி போயிடுது தெரியுமா
செரி அம்மா இன்னைக் கொஞ்சோ மடிச்சி குடுப்பாங்க துணியெல்லா உங்க ஷெல்ஃபெல்லா கொஞ்சோ கிளீன் பண்ணுங்க கிளீன் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டெல்லா மொதல்ல எடுத்து போய் கொட்டு வெளில வர என்ட்ரன்ஸே நல்லால்லங்க அது வந்து ஒர் மாறி இருக்குது அத முதல்ல டிஸ்போஸ் பண்ணுங்க அந்த சேர் வேற உடஞ்சிப்பெய் சேற வெளில போட்டு வச்சிருக்கீங்க போலர்க்கு அது இந்த திங்ஸ் எல்லா தூக்கி வெளியில போட்டுட்டு எடுத்துட்டுப்பெய் கடைல போட்டுடுங்க போட்டுட்டு நீங்க எதுனா ஸ்நேக்ஸ் கூட வாங்கி சாப்டுங்க புரியிதா போட்டுட்டு அந்த கொஞ்சோ வீட்டெல்லா கொஞ்சோ கிளீன் பண்ணி வச்சுட்டு ஷெல்ஃப்யெல்லா இன்னிக்கு அரேஞ்ச் பண்ணுங்க துணியெல்லா மடிச்சி குடுத்தாங்னா எடுத்து வெய்ங்க
ம் தோ இப்ப பொயிட்டு குளிக்கனு ஒரு மாரி க ச்ச கச்சக்குன்னு இருக்குதா அக்காக்கு இப்பதா பொயிட் சாப்பாடு தந்துட்ருந்தே
ஆஹ் வெயில்ல வந்து அப்டிதா இருக்குது என்னா பண்றது இப்பலா வெயில் அடிக்கிது அதுக்கப்றமா மழ மழ வந் து கொஞ்ச கொஞ்சமா சாந்த்துல ஆரம்பமாவு அந்த மழ ஆரம்பமாயி அந்த மழையில வந்து நமக்கு கொஞ்சோ ஜாலியாருக் க்குது அந்த மழ வரும்போது அதுக்கப்றமா இப்ப பகல்ல நம்ம கஷ்டமா இருக்குது வெயில்லா இருக்குது என்னடா இதூன்ற மாரி இருக்குது அது அப்டிதாருக்கு நல்லா இப் ம் கருப்பாய்டீங்க வர வர நல்லா மொகத்துக்கு மின்னெல்லா பேஸ் வாஷூ அது இதுன் போடுவீங்க மெயின்டென் பண்ண மாட்டென்றீங்க ஃபஸ்டு நல்லா உ ஸ்கூல் போயின்ருக்கும்போது நல்லா இருந்தீங்க கலரா இப்பொ பாக்றே
அது ஸ்கூலுக்கு பொயிட்டுந்தே இப்ப போய் பாக்குறே எங்க ஸ் கூல் அப்டியே மாறி இருக்குது
அத வந்து நல்லா இப்ப டெவலப் பண்ணலால ஸ்கூல்ப் இன்னு ஒரு மாசோ இருக்குல்ல ஸ்கூல் தெறக்கர்துக் அது குள்ள உங்க ஃபேஸ டீட்டேன்லா போட்டு நல்லா ஃபேஸ கியோ பண்லால்ல
பண்ணுங்க
எங்க எல்லாத்துக்கு சோம்பேத்தனொ பட்றீங்க
சோம்பேர்தானோயில்ல அது பேரு எப்டி சொல்லுர்து சலி சு போன மாரி இருந்து என்ன பண்ணி என்ன யூஸ் து ஒரு மாரீ இருக்குது வெறுப்பா
கெடையாது எப்பமே நெகட்டிவாவே பேசுறீங்க நீங்க எனக்கு அது புடிக்கவே மாட்டெங்து அவொங்காள்க் உங்க பிளட் குரூப்பு நெகட்டிவ்வா நீங்களு நெகட்டிவாவே பேசுறீங்க ஆஹ் அந்த மாரி இருக்காதீங்க எப்பவுமே வந்துப் பாசிட்டிவா பேசுங்க பாசிட்டிவா இருங்க எப்ப பாரு சோகமா என்னமோ வயசான கிழவி மாரி சோகமாவே பேசிட்டு இருக்கீங்க
சரிங்க நெகட்டிவாவே இனிமே நா பேச மாட்டேன் இன்னிலிந்து மூஞ்சுக்கு எல்லாமே போட்ற
மொகத்த போடுங்க மொகத்த வந்து மொதல்ல கழுவுங்க கழுவி டீடேன் போட்டு கொஞ்சோ இது பண்ணுங்க நல்லாதானே இருந்தீங்க பிரிஸ்கா ஒடம்பு ஒல்லியாயிடு சி முகமு டல்லாயிடுச்சி இந்த மாரி ஆயிட்ச்சி அதனால
ஆ
ஹலோ
ஆ சொல்லுச்
அலோ என்ன யார் மேல? கேக்குது கேக்குது கேக்குதுமா இல்ல என்ன என்னாச்சு திடீனு வாய்ஸ் ஒரு மாரியா இருக்க
எறும்பு கச்சிச்சு எது தோறுமா அந்து
த்தனே சேரி சேரி பாத்து ஒக்காருங்க வெயில்
ஆ
சேரி சேரி வெயில்லல்லா சுத்தாதீங்க வெயில்ல இருக்காதீங்க நெழல்லியே இருங்க நல்லாத் தண்ணிய குடிங்க தண்ணியே கெடையாத் தண்ணியே குடிக்கிதுக்கல்ல போல இக்து ஜூஸுகுடிக்கது இல்ல எதையுமே